தோழி
ஹலோ
அ வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாயிருக்கே அ இன்னைக்கு டாபிக் வந்து நம்ம டெக்னாலஜி பத்தி பேசலா
ம் சரிங்க
ஓகே இப்போ இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து டெக்னாலஜி ஒரு லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ்கு கம்பேர் பண்ணும் போது ரொம்பவே அட்வான்ஸ்டா ஆயிடுச்சு அப்டின்னு கிறே நா ஒரு பிப்டீன் இயர்ஸ் முன்னாடி நா காலேஜ் நா முடிச்ச டைம்லலா வந்துட்டு ஓரளவுக்கு இருந்துச்சு அப்பவே வந்துட்டு அந்த போன் இருந்துச்சு பட் இந்த அளவுக்கு அந்த பட்டன் போன் தா இருந்துச்சு சோ ஜஸ்ட் கால் பேசுற மாதிரி அந்த மாதிரிதா ஓரளவுக்கு இருதுச்சு அது இல்லாம கம்ப்யூட்டர்லயுமே வந்துட்டு ஒரு மெயில் அனுப்புவோ அ அப்புற அந்த ஆர்க்கட் அந்த டைம்ல மெயில் அனுப்புவோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தா இருந்துச்சு சோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர்ல வந்துட்டு அந்த பேசிக் அப்ரோ ப்ரோக்ராமிங் அதுதா நாங்க வந்துட்டு வந்து டைம்ல வந்து அ படிச்சோ சோ அதுக்கு அப்ரோமா வந்துட்டு எவ்ளோ அட்வான்ஸ்டா போயிடுச்சு அதுக்கப்புறமா ஆ ரொம்பவே அட்வான்ஸ்டா போய்டுச்சு நினைக்கிற நெறைய ப்ரோக்கீராமிங் லாங்குவேஜஸ் புது புதுசா வந்துருச்சு அதுல்லாம வந்துட்டு அதுலயே நெறைய அட்வான்ஸ்மென்சோ வந்துருச்சு இப்ப கம்ப்யூட்டர்லயே எல்லாமே பண்ற மாதிரியு வந்துருச்சு நா வந்து படிக்கு போது இன்ஜினியரிங் படிக்கு போது ஒரே சப்ஜெக்ட் தா அந்த ஏ ஐன்னு சொல்லிட்டு படிச்சே நானு அதுவு பைனல் இயர்ல்ல ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டு படிச்சா இதுதா வந்துட்டு அ ஃபியூச்சர்ல வரப்போது அப்டின்னு சொல்லிட்டு அதோட அ இம்பார்டன்ஸ் என்ன அப்டின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க ஓ இந்த மாரி கூட இருக் க்கு போல இருக்க அப்டின்னு சொல்லிட்டு நாங்க அப்ப ஆச்சரியமா பாத்தோ பட் அவங்க எப்டி பிரடிக் பண்ண மாதிரியே ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு பாத்தா இப்போ அந்த டெக்னாலஜி தா வந்துட்டு ரொம்ப பூம் ஆயிட்டு இன்னமு வந்து பியூச்சர்ல இன்னு அட்வான்ஸ போகோ அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால வந்து பாக்க போனா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அ ரொம்ப அட்வான்ஸ் சோ டெக்னாலஜி வைஸ் எல்லா ஃபீல்டுலுமே ஆ மார்க்கெட்டிங் சரி இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல சரி ஸ்கூல்ல காலேஜ் எல்லாத்திலயுமே இப்ப அட்வான்ஸ்ட போயிடுசு ஆம் அத்தொரு போன் கூட நாங்க படிக்குபோதெல்லா நாங்க போன்லா ஸ்கூல்கு ஐ மீன்காலேஜ் வந்துட்டு எடுத் ட்டே போமாட்டோ ஆ ரொம்ப ரேரா யாரா ஒருத்தர் வச்சிருப்பாங்க மத்தபடி லேண்ட்லைன் யூஸ் பண்றது அந்த மாரி தா இருந்துச்சு ச் பட் அதுக்கப்பற பாத்தா இப்ப இருக்கிற ஒரு சு சுச்வேஷனல்லாம் எல்லாருமே வந்து கையில போன் வச்சிருக்காங்க போன் வச்சுட்டுதா காலேஜ்கே போறாங்க என்ன கிளாஸ் ரூம்ல யூஸ் பண்ண மாட்டேங்காங்க அவ்வளவுதா அது இல்லாம வந்துட்டு இந்த போன் யூஸ் பண்ணியே வந்துட்டு உங்க ஆ ஏதா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளியர் பண்றது அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா போயிடுச்சு ஆ ஓபன் புக் டெஸ்ட் மாரி வைக்கிறாங்க எல்லாமே வந்துட்டு நீங்க அதுலயே சேர்ச் பண்ணி அதுல கன்டென்ட் எடுத்து எழுதுற மாரி அந்த மாதிரியு இருக்கு இப்ப என்னோட பைய ஸ்கூல்லயே பாத்தா இப்ப ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து இப்ப நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுங்கன்னா நீங்க வந்துட்டு நீங்க கூகுள்ல இருந்தோ இல்ல ஒரு ஏ ஐல இருந்தோ அசிஸ்ட் பண்ணி நீங்க அதுல இருந்து இன்பர்மேஷன் எடுத்து நீங்களே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா அப்டின்ற அளவுக்கு வந்துட்டு அட்வான்ஸ்டா போயிடுச்சு பட் நம்ம படிச்ச நா படிச்ச காலத்துலலா எப்டினா ஒரு டாபிக் குடுப்பாங்க அதுக்கு வந்துட்டு ஒரு ஏதா ஒரு வேர்டு தெர்லனா டிகஷனரி யூஸ் பண்றதோ மத்தபடி இப்ப டீச்சர்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு ஹெல்ப் கேக்கறதோ இல்ல அப்பா அம்மா வந்துட்டு ஏதாது ஆ எனக் தெரில இத சொல்லிக் குடுங்கனு அவுங்க வந்துட்டு கொஞ்சோ இன்புட்ஸ் குடுப்பாங்க அந்த மாதிரிதா நா வந்து படிச்ச ஞாபவோ இருக்கு பட் இப்ப இருக்குற ஒரு சிச்சுவேஷன்ல பசங்க எல்லாருமே ரொம்ப அட்வான்ஸ் சம் என்ன அது அதுலயே ஆ நறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே வந்து டிஸ்அட்வான்டேஜ்சும் நறைய இருக்கு ஈக்குவலாவே அப்டின் நனைக்கிற எனா நம்மல்லா முன்னாடி நா ந ரொம்ப யோசிச்சு இந்த விஷ்ய இந்த ஒரு டாபிக் குடுத் தா இதுக்கு வந்து எ எப்டி எல்லா நம்ம யோசிக்கலா பிளஸ்சு மைனஸ்சு அப்டின் சொல்ட்டு நறைய ரிசர்ச் பண்ணி கன்டன்ட் எடுப்போ பட் இப்போ இருக்கற பசங்க என்னடன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக்கு ஒரு ஒ சென்டன்ஸ் நம்ம கரெக்ட் ட ப்ராம்ட்ட கொடுத்துட்டு அதுல இருந்து இன்பர்மேஷன் கேதர் பண்ணி ஈஸியா எழுதிட்றாங்க எ எதுமே யோசிக்கறதே கெடையாது அப்டின்னு நெனக்கிற கொஞ்சோ பிரின் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு விஸ் சில விஷ்யத்த வந்து ரிசர்ச் பண்ணி அதுல வந்துட்டு ஒரு ஒரு நாள் எடுத்து அந்த மாதிரிலா யாருமே பண்றதுல்ல நல்லா படிக்கிற பசங்களா இருந்தாலு சரி ந ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கறவங்களு சரி எல்லாருமே அத யூஸ் பண்ணி டக்குன் எழுதிட்றாங்க அப்டின் சொல்ட்டு நா ஃபீல் பண்ற ஆ நீங்க என்ன நெனக்றீங்க
ஆ ரொம்பவே சரியா சொன்னீங்க எனா இப்ப எல்லாமே வந்து தொழில்நுட்பம் வச்சு எல்லாமே மாறிடுச்சு அப்டின் சொல்லா குறிப்பா அந்த ஏ ஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு அப்டிங்கற ஒரு விஷ்யோ வந்து அ ரொம்ப ஒரு பரவலா வந்துட்ருக்கு அப்டின் சொல்லா முன்னாடி லா வந்து படிக்கணு அப்டின்னாலே வந்து எதா ச்சு ஒரு அசைன்மெண்ட்டு நீங்க சொல்ற மாரி அசைன்மெண்ட் குடுத்தாங்க அப்டின்னா அது வந்து நம்ப வந்து அந்த அசைன்மெண்ட இதுதானா அப்டின்றதே புரிஞ்சுக்கதுக்கு ஒரு நாள் எடுத்துப்போ அதுக்கப்ற அத பத்தி பேசுறதுக்கு அதுக்கப் அப்றோ அத பத்தி எழுதற்துக்கு அது எல்லாமே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு வார வந்து எடுத்துப்போ அந்த அசைமென்ட்ட முடிக்கற்துக்கு ஆனா இப்ப பாருங்க அந்த நம்ளுக்கு வந்து நறைய அந்த ஏ ஐ மூலியமா நறைய நம்ளுக்கு டக்கு டக்குன்னு வந்து இப்ப ஒரு அசைன்மென்ட்டு குடுத்தாங்க அப்டினா ஒரு மண் நேரத்துல நம்ம எழுதி முடிச்சு குடுத்தட்றாங்க பசங்க அந்த மாரி அந்த அளவுக் கு வந்து அது கொஞ்சோ அ நம்ளுக்கு வந்து நேரத்த மிச்சம் பண்ணி குடுக்குது அப்டின்னு சொல்லா ஆனா இதுல இருந்து வந்து அ நறைய என்ன ஆ இருக்கு அப்டின்னா நீங்க சொல்ற மாரி ஆ சரியா சொன்னிங்க அந்த நன்மைகளு இருக்கு தீமைகளு அதே அளவு இருக்கு அப்டின் தா சொல்லா எனா அந்தளவுக்கு வந்து நம்ம எப்டி வந்து அந்த அ தொழில்நுட்பத்த அ பயன்படுத்துறோமோ நல்லபடியா வந்து ஆ அதே அளவுக்கு வந்து நம்ப அத பாதுகாக்கவு பண்ணணு எனா அதுல இருந்து தா வந்து இப்ப இருக்கற அ காலகட்டத்து பசங்கலா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்டின்னும் போது அத தவறா வந்து அ பயன்படுத்தவோ இல்ல வந்து அதியே வந்து ஆ பயன்படுத்தவோ கூடாது இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து ஆ ஒரு பள்ளியில வந்து ஏதோ அசைன்மென்ட்டு குடுக்குறாங்க ஏதோ ப்ராஜெக்ட் டு ஒர்க் குடுக்குறாங்க அப்டின்னா அந்த பசங்க எந்த பசங்களுக்கு குடுக்குறாங்களோ அவுங்க வந்து யோசிக்கணு மோதல்ல ஆ எ இப்ப வந்து நம்ம ஒரு ஏ ஐ கிட்ட போய் கேக்குறோ அப்டின்னா அது எல்லாமே வந்து குடுக்குது கரெக் குடுக்குது அப்டின்னா அதுல இருந்து பசங்க படிக்கணும் இது வந்து நம்ம கேட்ட கேள்விக்கு அது சரியான பதிலா இருக்கா அது வந்து நம்மளுக்கு வந்து சரியா குடுக்குதா ஒரு தடவ நல்லா அத ஆராஞ்சு படிக்கணும் படிச்சுட்டு அதுல இருந்து நம்ம இதெதல்லாம் பண்ணலாம் எனக்கு இந்த மாதிரியான டவுட்ஸ்லா இருக்கு நீ வந் து ஆ இப்டி சொல்லியிருக்கே இதெல்லா சரியா அப்டின்னு அதுகிட்ட நம்ம ஒரு ஒரு மனுஷனா அது வந்து ரி ரிப்ளே பண்ற மாரி நம்மளுக்கு வந்து ரிப்ளே பண்ணு அதுமே வந்து நம்ப சரியா சரி பாக்கன்னு மொதல்ல அது எடுத்ததுமே அதுக்கு சொல்றத வந்து நம்புளு கண்ண மூடிட்டு பண்ணோ அப்டின்னா நம்மளுக்கு வந்து நாளைக் யாராச்சு வந்து இந்த இந்த ப்ராஜெக்ட் நீங்க எப்டி பண்ணீங்க ஆ இது வந்து எத வச்சு பண்ணீங்க அப்டின்னு கேட் டாங்க அப்டின்னா நம்மளுக்கு அங்க போய் முழிக்க ஆரம்பிச்சிருவோ அதனால வந்து என்ன பண்ணனும் அப்டின்னா அது வந்து என்னதா ஏஐ நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கல கொடுத்தாலும் அதை வந்து நம் ளுக்குன்னு ஒரு ஒரு சுய அறிவு இருக்கு இல்லையா அந்த அறிவ வந்து கொஞ்சமாச்சும் நம்ம வந்து அதுல பயன்படுத்தி அத இன்னும் கொஞ்சம் மெருகேத்தி ஒரு நல்ல ஒரு விஷயமா எடுத்துட்டு வரணும் இதெல்லாம் தான் வந்து இப்ப இருக்கிற டெக்னாலஜிய வந்து பயன்படுத்த சொல்றாங்க நீங்க வந்து மொத்தமும் அதுல நம்பியும் இருக்க கூடாது ஆ ஒரு சில யா இப்போ நம்ம ஒரு அந்த டெக்னாலஜி யூஸ் பண்றோம் அப்டின்னா நம்மளால இப்ப இன்டர்நெட்டு இல்லாம எந்த ஒரு விஷயமு பண்ண முடியாது இல்லயா அதனால நம்ம அந்த இன்டர்நெட்டு இல்லாட்டி கூட பரவால்ல என்னால இத பண்ண முடியு அப்டின்ற மாதிரியு நம்ளால முடியுணு இல்லன்ன அது சார்ந்தே இருந்துட் ட்ட அதனால அது இல்லாம என்னால இப்ப இருக்க முடில அப்டின்னா அதெல்லா வந்து கொஞ்ச சிந்திக்க வேண்டிய ஒரு சில விஷயோ அப்டினுதா நா சொல்லுவே அ என்னதா வந்து நம்ளுக்கு அந்த தொழில்நுட் பம் வளந்துகிட்டே இருந்தாலு அதுல அதனால வந்து பயனடயிறது நறைய விஷயத்ல இருக்கு அப்டின்னு சொல்லா அ அதுக்கப்புற வந்து நம்ம வேலைகள வந்து சுலபா முடிச்சு குடுக்கறது அப்ற நம்ம இத நேர தாழ் தாமா வந்து அத வந்து முடிச்சு குடுக்கறது நம்மளுக்கு வந்து ஒரு கைடா இருந்த முன்னெலா வந்து ஏதாச்சு நம்ம படிக்கு போதெலா பாத்தீங்க அப்டின்னா ஏதாச்சு ஒரு பாடத்ல கேள்வி இருக்கு அப்டினா நம்ம என்ன பண்ணுவோ மறுநாள் வரைக்கு வெயிட் பண்ணுவோ அந்த மறுநாள் அந்த ஆ ஆசிரியர் வரணு அந்த ஆசிரியர் பாட எடுக்கக்கூடிய ஆசிரியர் வந்து வந்ததுக்கு அப்புற தா வந்து இதுல எனக்கு வந்து சந்தேகம் இருக்கு இது வந்து எனக்கு புரிய வைங்க அப்டின்னு சொல்லணு ஆனா இப்ப அப்டி கிடையாது க்ளாஸே கவனிக்காட்டி கூட பரவால்ல நம்ம ஒடம்பு சரியில்லாம இருந்தாலு பரவால்ல என்ன டாபிக் நடத்துனாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அத வந்து டக்குனு இந்த ஏ ஐ ல போட் டோம் அப்டின்னா நம்மளுக்கு டக்குனு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்குது அத வச்சு படிச்சு எழுதி இது பண்ணிரு இப்ப இருக்ற பசங்க என்ன பண்றாங்கனா கிளாஸ்ல நடக்ற பாடத்த வந்து ஆ ஏத்தி க இல்ல நோட்ஸ் எடுக்குறது இல்ல இவங்களா வந்து எனக்கு இந்த டாபிக் இது அவுங்க நடத்துனது எனக் சுத்தமா புரில நீயே வந்து எனக்கு எல்லா நோட்ஸு எடுத்து குடுத்துறு அதுவு வந்து ஃபைவ் மார்க்குக்கு இந்த மாதிரி டென் மார்க்குக்கு இந்த மாதிரி அந்த மாரில்லா சொல்லி பசங்க இப்பலா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதெல்லாமே வந்து ஒரு நல்ல விஷ்யோனா இருந்தாலு நம்ம அந்த லைவா பாத்து ஒருச் சில பேருக்லா எப்டி இருக்கு அப்டினா அ அதாவது நம்ப அப் கேட்ட விஷ்யோ வந்து டக்குனு எக்ஸாம்ல ஞாபகோ வரு டக்குனு எழுதுவாங்க அதனால தா நம்ம லைவ் கிளாஸ்ல போயிட்டு நாம போய் உக்கார்றோ இல்லனா நம்ம ஏ ஐ வச்சே யூஸ் பண்ணிட்டு படிச்சுட்டு போயில்லாமே அப்டின்தாந் தோணு இப்ப வந்துச் த பேருக்கு வந்து வெளில போய் படிக்க முடியாத ஒரு சூழ்நெல வீட்லருந்தே படிக் க்கணு அப்டின் நெனச்சாங்க இப்ப நெறயப் பேர் கல்யாண்த்துக்கு அப்றோ அ பெண்கள்லா வெளியப் போய் படிக்க முடில அப்டின்னம்போது இந்த ஆன்லைன் வசதி அ படிக்கிற வசதி அந்த மார்லா இருந்தது இந்த கொரோனா அ காலகட்டதுலலா வந்து ரொம்ப ஒரு அ பயனுள்ள வகைல இருந்தது அப்டின்தா நா சொல்லுவே நீங்க என்ன நெனைக்குறீங்க
ஆ கண்டிப்பா அந்த கொரோனா டைம்ல இருந்துதா அந்த ஃபோன் யூசேஜே வந்து ரொம் ப அதிகமாயிடுச்சு நெனைக்கிறே நானு அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஓரளவுக் கு இப்ப எம் பையன நா இப்ப இப்போ செவன்த்து படிக்கிறா ஒ ஸ்டாட்டிங்ல அந்த கொரோனா டைமுக்கு முன்னாடி வரைக்குமே ம் எங்கிட்ட எதா டவுட்ஸ் இருந்தா வந்துட்டு எங்கிட்ட கேப்பா நா சொல்லி்க் குடுப்பே அத வந்துட்டு நா கொஞ்சோ நா எ கொஞ்சோ யோச்சு ஓ இத வந்து இப்டி பண்ணாம் போல இருக்கு அத வந்து அந்த மாதிரி வந்து ஆ நோட்ஸ் எழுதலா அப்டின் சொல்ட்டு நா கொஞ்சோ ஹெல்ப் பண்ணே பட் அதுக்கப்றமே வந்துட்டு ஒரு கொரோனாவு கப்றோ வந்து என்ன ஆச்சு இந்த இந்த நெறய ஏ ஐ ஆப்ஸ் எல்லா வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்றமா ஃபுல்லாமே ஃபோன் யூஸ் பண்ற மாரி ஆயிடுச்சு கிளாஸஸு ஆன்லைன் கிளாஸஸ் ஆயிடுச்சு எல்லாமே நம்மளே பண்ற மாதிரி இருந்துச்சு ஓரளவுக்கு கிளாஸஸ்ல சொல்லி் குடுக்கறது அவுங்கப் பண்றாங்க அது எல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷனு வந்து ஃபோன் ஆப் மூலியமாதா வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்றமா ஸ்கூலுக்கு போக ஆரம்ச்சாங்க அதுக்கப்பறமா ஒரு ஒரு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் கூட அவுங்ளே யோச்சு பண்ற மாரி இருந்ச்சு அதுக்கப்றம் பாத்தா ஃபுல்லா வந்து ம் இப்ப ஒரு அ ஒரு பேஜ்ல வந்துட்டு ஒரு கொஸின்ஸ்கு வந்து ஆன்சர் தெரிலனா ஜஸ்ட்டு அத ஒரு போட்டோ எடுத்து அதுல அப்லோட் பண்ணிட்டு அதோட ஆன்சர்ஸ் எனக்கு குடு அப்டின்னு கேக்கற அளவுக்கு அட்வான்ஸ்டா போயிடுச்சு அதுல்லாம இப்ப ஒருன் லெசன் வந்து ஸ்கூல்ல சொல்லி குடுத்துருப்பாங்க பட் நமக்கு எதுவும் புரியில அப்டினா அத ஒரு போட்டோ எடுத்து அதுல வந்து அப்லோட் பண்ண அது கிறிஸ்பா அழகா வந்துட்டு ஒரு டென் பாயிண்ட்ல இதாச் ஸ்டோரி இத வந்து இந்த மாதிரிதாம் படிக்கணு அப்டின் சொல்ட்டு அவ்ளோ அழகா குடுத்துர்து நெறையா அட்வான்டேஜஸ் இருக்கு நீங்க சொன்னா மாரி அந்த விஷ்யத்தெல்லா நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்ருக்கோ அ நெகட்டிவாவும் போகாம ந பாசிட்டிவா யூஸ் பண்ணோனா இந்த டெக்னாலஜி ரொம்ப நல்ல விஷ்யந்தா அப்டின் நெனைக்றே நானு ஆ நேரமும் முடிஞ்சிருச்சு உங்க கூட பேச்னதுல மிக்க மகிழ்ச்சி நன்றி
நன்றிங்க